நல்லா இருக்கி
வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
செரிங்க தோழி இப்போ வந்து நா எத பத்தி பேசணு அப்டின்னு நெனச்சேன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல இருந்தே வந்து நெறைய பேர் வந்து நெறைய பெண்மணிகளாகட்டு அவுங்களா வந்து வருமானம் ஈட்றாங்க முன்னாடி காலத்துல வந்து அப்டிய எல்லா கெடையாது முன்னாடி வந்து எதாவது ஒரு கைத்தொழில் வந்து நம் தெரிஞ்சு வச்சு கிட்டோ அப்டினா அது மூலியமா வந்து ஒரு டெய்லரிங்கோ இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸோ அது மூலியமா நம்ம வந்து வருமான ஈட்டிட்டு இருந்தோ ஆனா இப்ப டெக்னால ஜி வளர வளர நம்மகிட்ட ஒரு மொபைல் ஃபோனு ஒரு நென்டரெ இன்டர்நெட் கனெக்க்ஷன் இருந்தாலே போதும் அத வச் சு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து ஈட்டுறாங்க அ அந்த மாதி ரி நீங்க வந்து எதாவது வருமானம் ஈட்டுனது வந்து உண்டா அத வந்து எப்டின்னு நெனைக்கிறீங்க பரவால்லன்னு நெனக்கிறாங்களா ஏனா நெறய பெண்மணினால வெளிய போ முடியாது குடும்பத்தையு பாக்கணு அப்டிங்கிற ஒரு கட்டாயோ இத நல்லதுன்னு நெனைக்கிறீங்களா இல்ல எப்டின்னு நெனைக்கிறீங்க தோழி
ஆ கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நீங்க கேட்டது கேள்விய இப்ப நீங்க எப்டின்னா நம்ம வந்து நம்மளுடைய கணவரையோ அல்லது நம்ம வீ ட்ல உள்ள ஏனா முக்கால் வாசி வந்து நம்ம வேல பாக்குறது வீட் ட்ல வேல பாக்குறது நம்ம அம்மா அப்பா வீட்ல தூங்குறது வந்து அவுங்க அனைத்தையுமே பாத்துப்பாங்க இப்ப கணவர் வீட்லயுமே எல்லாத்தையுமே பாத்துப்பாங்க யாரு பாத்துக்க மாட்டே அப்டின்னு சொல்ல மாட்டாங்க இருந்தாலு நம்ம வந்து போயிட்டு அவுங்க கிட்ட நம்ம நம்ம வீட்ல இருந்து எதோ நம்ம வீட்டுக்கு வரா நம்ப பாக்க வராங்க அவுங்க அண்ணே தம்பியோ நம்ம அக்கா தங்கையோ அல்லது நம்ம அம்மா அப்பாவோ யாரோ வராங்க அப்படிங்கு பொழுது நம்ம போய் நம்ம கணவர்கிட்ட போய் என்ன து எனக்கு ஒரு நூறு குடுங்க எனக்கு ஒய்ஃப் களா அப்டின்னு சொல்லி நம்ம கேக்குறது வந்து சரியா இருக்காது சோ அதனால நம்ம வந்து பாத்தோம்னாக்க அ ஒரு வீட்ல இருந்து இது ஒரு கை தொழிலோ அல்லது இப்போ இப்பல்லா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நெறயா வளந்துருச்சு ஆ வீட்ல இருந்து வேல பாக்க கூடிய அளவுக்கு நெறய டெக்னாலஜி வளந்துடுச்சு இப்ப ஒரு ஃபோன் இருந்தாவே போது மாதமா பத்தாயிரமோ இருவதாயிரமோ நம்மளால கண்டிப்பா சம்பாதிக்க முடியு அப்டின்ற அளவுக்கு நெறயா வளந்துருக்கு சு இல்லைங்களா
கண்டிப்பாங்க தோழி கண்டிப்பா
ஆ அது மாதிரி இந்த மொபைல்ல வச்சு இப்ப நம்ம நெறைய ஊடங்கள் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்டின்லா பாத்தீங்கன்னா நெறய ஊடகங்கள்ல செய்திகள் வருது அதாவது இந்த வேல இருக்கு அந்த வேல இருக்கு இங்க இவ்ளோ கட்டுங்க அப்டின்னு சொல்லி வரக்கூடிய வேலைகள்ள இருக்கு நம்ம நா என்ன பண்ணனு ஆனா அதுலல்லா ஏமாந்துறாம எது வந்து அதாவது ஒர் ரூபா கூட பணோ இல்லாம வந்து வேல வருதுங்களா ஒண்ணுல்ல இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ஒரு இன்ஸ்டால பாத்துட்டு ஒரு அதாவது வேல வீட்ல இருந்து இல்லத்தரசிகள் வேல பாக்கலா மாத நெறைய வருமானோ சம்பாதிக்கலா அப்டின்னு சொல்ட்டு ஒரு வேல சொன்னாங்க தோழி அல என்ன அப்டினு பாத்தீங்கன்னா அவுங்க ஒரு ஸ்டேட்டஸ் வந்து குடுக்குறாங்க அத எடுத்து அவுங்க அவுங்க அனுப்பி வுட்ட ஸ்டேட்டஸ நம்மளுடைய மொபைல் ஃபோன்ல வைக்கணுமா க அப்டின்னு சொல்லிருக்காங்க க இத நீங்க வைங்க அதுக்கப்பறோ உங்களு வந்துட்டு நாங்க என்ன வேல அப்டின்றத நாங்க சொல்லுவோ அப்டின்னு சொல்லிருக்காங்க அவுங்களு அத நம்பி வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு கடசில ஒரு வேலையு அவுங்களுக்கு குடுக்கல தோழி பாவோ அ த அவுங்கள பாத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அவுங்க வந்து ஒரு கம்பெனில ஒரு வேல செய்யக்கூடிய ஒரு ஒரு ஒரு ஒரு ஊருலயே ஒரு பொண்ணு இப்ப அவுங்க பாத்துட்டு ஓ இவுங்க வச்சிருக்காங்க அப்ப இதனால கண்டிப்பா எதாச்சு வருமானோ வரு அப்டின்னு சொல் நேறைய பேர் போய் இந்த குரூப்ல போய் ஆட் பண்ணிருக்காங்க அ அதுல நானு ஒருத்தி
ம்
இ இப்ப என்னனாக்கா அத கடசில பாத்தீங்கனா ஒரு வேலயு இல்ல என்னோடய நம்பருக்கு தேவையில்லதலா ஒரே மெசேஜ் எல்லா வருது தோழி
ஓ அப்படிங்களா தோழி அப்ப இப்படில்லா வந்து அவங்க வந்து ஒரு தனிநபரோட போன் நம்பரை வந்து கலெக்ட் பண்றதா வேலயா வச்சிருக்க
ஆமா வச்சிருக்காங்க அதாவது அவுங்க அவுங்க வச்சிருந்தாங்க சோ எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க இவுங்க வீட்டுல இருந்து வேல பாக்க கூடியவங்க அப்டினு சொல்லிட்டு நா என்ன பண்ணுனெ அவுங்க ஸ்டேட்டஸ் போய் கிளிக் பண்ணவு அந்த லிங்கே கிளிக் பண்ணனு சொல்லி வந்திருந்தது நான்வே களிக் பண்ணி வச்சிட்டு நா விட்டுட்டே சேரி நமக்கு வந்து மறுநாள் தா சொல்லுவாங்க என்ன வேலன்றத அதுக்கு மறுநாள் தா சொல்லுவாங்க அப்டினு சொல்லிட்டாங்க நான லிங் கிளிக் பண்ணோடனே ஒரு குரூப்ல போய்ட்டு அது ஆட்டோமெட்டிக்கா ஆட ஆயிடுச்சு
ம்ம்
கொஞ்சோ நேர கழிச்சு பாத்தா ஆ ஆனா என்னவோ அந்த குரூப்ல வந்து தமிழ்லதா பேசி அனுப்பி இருந்தாங்க தமிழ்னா பியூர் தமிழ் நம்ம சொல்றோ இல்லய அது மாரி இல்லாம நார்மல் தமிழ்ல தா பேச்சு அனுப்பிருந்தாங்க ஆனா அத பண்ணது அதுக்கப்புற தா பாக்குறே யாரோ ஒரு ஹிந்திக்காரவுங்க அது மாரி இருக்கு அந்த அவரு பையனோட சேட்ட அதுதா வந்து ப்ரொபைல் போட்டோ அந்த மாரி இருக்கு பாத்தாக்கா தேவயில்லாத போட்டோஸ் வீடியோஸ்ல வருது
தாங்கட
எனக்கு ரொம்ப நா ரொம்ப பயங்கர ரொம்ப பயந்து போய்ட்ச்சு ஐயயோ சா நம்ம தேவையில்லா மாட்டிக்கிட்டோமா சாமி அப்டினு பறக்கபறக்க ஒடனே அந்த குரூல இருந்து வெளியாயிட்டு இந்த நம்பரை பிளாக் பண்ணி இதுல இருந்து வெளியாயிட்டு இது எனக்கு தேவயிலாதா வேல அப்டின்ற மாரி ஆயிடுச்சு
அதா அதா சொல்லி கண்டிப்பா ஏன்னா வந்து இந்த மாரி செய்யறனால யாரா இருந்தாலு அடுத்து வந்துட்டு ஒரு நல்ல விஷயமே போட்டாலு நம்ம வந்து அதுக்கு பயன்படுத்த மாட்டோ இல்லிங்களா ஏன்னா ஒரு வாட்டி அடி பட்டுடோ
இன்னு நம்ம வேல பாக்றோம்னா நமக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்து நல்லாருக்கு அப்டினு சொல்லிட்டுதா நம் வீ்ட்ல இருந்து வேலபாக்குறது ஒண்ணு நம்ம குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க இல்ல நம்மளல்லா வெளில போய் வேல பாக்க முடியாத ஒரு சூழ்நெலயா இருக்கு இருக்கலா அப்டின்ற மாரி எல்லா இருக்கு இல்லிங்களா இந்த மாரி வீட்டுல இருந்து வேல பாக்கக்கூடிய அனுபவங்கள் நெறய இருக்கு தோழி சொல்ல போனா நானு ஒரு கம் அப்டில்ல டெலிகாலிங் அதாவது நம்ம வந்து தொலைபேசி மூலியமா வாடிக்கையாளருக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு வேலயில நா சேந்திருக்கே அதெல்லா செஞ்சுகிட்ருந்தே பாருங்க உங்களுக்கு எல்லா தெரியலயா அதுல பாத்தீங்க அப்டினாக்கா போன் மூலியமா தா பேச வாடிக்கையாளர்களுக்கு போன் பண்ணி அவுங்க வந்து அவுங்களுடைய தவணை முறையை கட்டுங்க அப்டினு சொல்லி நம்ம வந்து பேசணு அவுங்க நா சேருபொழுது என்ன சொல்லி அவுங்க சேத்தாங்க அப்டின்னாக்கா நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு அவருக்கு பேசுறீங்க அப்டினா ஆஹ ஒரு ஒரு நபருடைய நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேசிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பருக்கு ரெண் ரூபா அத இல்லாம அவுங்க பணம் கட்டிட்டாங்க அப்டின்னா அதுக்கு அ நோ ஆம் தம் தய் தாம் பணம் வந்து உங்களுக்கு தனியா வந்துரும் இப்டி எல்லா சொல்லி சேத்தாங்க தோழி சரி இவுங்கசொல்லி சேக்றாங்களே அப்டினு சொல்லி நானு போய் சேந்துக்கிட்டே இப்ப வந்து அதா எங்க ஊர்லயே அந்த ஆபீஸ் இருக்கு அங்கயே தா நா சேந்துகிட்டே தூரமால்லா போகல கடசில பாத்தீங்க அப்டின்னா மொ மொத மாசோ எனக்கு சம்பளமே வரல கிட்டத்தட்ட நான் எழ்நூரு நபருக்கும் நா பேசிருந்தே ஒருபா பாகூட எனக்கு சம்பளமே வரல நாகேட்டே என்ன செய்றது இதுமேரி எனக்கு எதோ சம்பளம்லா ஏதும் வரலயே என்ன விஷயம் அப்டினு கேக்குபோது அவுங்க சொல்றாங்க அதெல்லா எப் எப்ப சொல்லணும்னா அவுங்க நம்ம ஜாயின் கொங் கொங் கொங் வேலைக்கே போய் நம்ம போய் சேர்றோ இல்லயா நமக்குல்லா அப்பயே சொல்லிடணு அப்டிதானே தோழி இப்ப சேறன்னா அல்ல அவ ஒரு வேலயில சேரானது ஒரு மாசத்தோடைய உழைப்பு நம்ம ஒரு நாள் உழைப்பு கொறையது ஒரு மாசதோடைய உழைப்பு நமக்கு அவுங்க வந்து அப்பயே சொல்லாம ஆயிரங்கால் பேசிருக்கணு நீங்க ஆயிரங் கால் பேசி இருக்குணும் அ நூறு பேர் பணம் கட்டிருக்கணும் அப்டி இருந்தாதா ஒங்குளுக்கு வந்து ஒங்குளுக்கு மாத சம் ச மாத சம்பளம் பத்தீங்கன்னா ஒங்க ளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருக்கும் எப்டி பாருங்க இப்பிடியெல்லா நம்பள ஏமாத்துறாங்க
அதுதான் பாருங்களே இது வந்து தமிழ் ஆளுங்கிட்டயே நீங்க வந்து ஒரு இது பண்ணதுங்களா
இங்க நம்ம தமிழ்நாடு நம்மளோடைய ஆனா இந்த கம்பெனின் பத்தீங்கன்னா நல்ல பேர் போன கம்பெனி ந நல்ல பெயர் போன கம்பெனி இப்ப கம்பெனி இயங்கிக் கொண்டுதா இருக்கு இன்னமு அ அது மாதிரியு இருக்குறாங்க அப்ப அப்ப நம்பி போய் சேர்ரவுங்களுக்கு என்ன நெலம நெனச்சு பாருங்க
அதுதா அதுதா தோழி
இதலாம் பாக்கும்போது உண்மையா ரொம்ப மனசுக் ஒரு மாதம் அது ஒரு மாதம் ந காலைல நம்ம ஃபோன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க நைட் வரைக்கும் நம்ம பேசணு ஆன இதுனால ஏங்கொழந்தைங்கள்ட்ட நா நேரம் ஒதுக்குறது இல்ல அ அவுங்கள்ட்ட பேச றது இல்ல ஒங்க ஒங்களுக்கு வெளையாடுறதுக்கு நால்லனா ஏங் கொழந்தைங்க கூட நல்லா நாங்க வெளையாடுவோ சேரி நம்ம வீட்லேர்ந்து எப்ப வரும் வருமானம் வரட்டும் கொழந்தைக்கி ஸ்கூல் ஃபீஸ் ஆயிது நமக்கு சரியாகும் நம்ம கணவர் கஷ்டபட்றாங்க எதோ அவுங்குளுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய நம்ம குடு கோ அப்பிடின் சொல்லி நாம்போனா எனக்கே வந்து வைத்திய செலவு பண்றத் துக்கு வந்த காசு சரியாகல ஏனா ஒ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம ஃபோன் பேசுறதுனால நம்மளோடைய நெலமைய நெனச்சு பாருங்க எந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு தலைவலியா இருக்கட்டும் உடல் உடல் உடல் சம்பந்தம் பட்ட அனைத்துவையு முடி கொட்டுறதுலேந்து எனக்கு அனைத்து பிரச்சனைகளும் வந்துருச்சி ஒரு நாள் புல்லா பேசுறதுனால
தோழி அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்புளுது அ இப்ப வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து காலைல ஒ ஒரு ஒன்போது மணிக்கு நீங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மணிக்கு நீங்க முடிச்சர்லாம் அப்டிங்கற மாரிதான் சொ சொல்லி வந்து சேப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒங்குளுக் ஏழு மணி எட்டு மணி ஆனாலுமே வந்துட்டு நம்ம இன்னமு நம்ம வந்து பேசி நம்ம வந்து கஸ்டமரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அந்த இது பண்றது வந்து இருக்கு இந்த மார் ந்த வேலைகள்ல இல்லைங்ளா தோழி
ஆமா தோழி
நானும் வந்து அந்த மாரி அனுபவிச்சிருக்கே ஆனா பணம் வந்து பாத்தீங்கன்னா நா ஒரு போன ஆண்டு கரெக்டா இந்த இதே மாசம் வந்து சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இ தே மாரி நாங்க ஏமாந்தது உண்டு இத்தனைக்கும் அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்லெயே தா இருக்கு அ இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ளதா வந்துச்சு இந்த மாதிரி இது அப்டின் சொல்ட்டு சேரின் நானும் இன்னு நெறையப் பேரு வேற வேற ஊர்லர்ந்தெல்லா எல்லா தமிழ் ஆளுங்கதா ஜாயின் பண்ணி நாங்க இது பண்ணோ ஆனா அந்த க நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனம் வந்து யாரார் நடத்துறாங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள்தா ஆ அவுங்க வந்து எல்லாத்தையு ஏமாத்தி வந்து அவுங்க சம்பாதிக்கிறாங்க தோழி ஒரு மாத ஸ் சம்பளம் வந்து எங்குளுக்கும் குடுக்கல ஆனா சம்பளம் வந்து இருவத்தஞ்சாயிரரூபாய் அப்டிங்கற மாரி சொல்லி எங்களையெல்லா இது பண்ணது அப்பறே நாங்களும் ஒரு மாசம் உழைப்பு போட்டோம் ஒரு மாசோ உழைப்பு போட்டுமே வந்து எங்களுக்கு வந்து சம்பளம் தர்ல இதுவே வந்து நாங்க சம்பளத்த பத்தி கேட்டோ ஒரு மீட்டிங் நடக்குது அது சம்பளத்த பத்தி நாங்க கேட்டோ அப்டினா எங்குளுக்கு எங்குளுக்கு முன்னாடி சீனியர்ஸாருந்து வேல பாத்தவங்கலா என்ன சொல்றாங்க அப்டின் சம்பளம் பத்தி கேக்காதீங்க ஏனா அவுங்குளுக் கோவோ வந்துருச்சுனா ஒங்க சம்பளம் தரமாட்டேன் சொல்லிருவாங்க அப் பிடிங்கறதுக்காக ஒரு அடிமைத்தனமா வந்து நாங்க வந்து இது பண்ண வேண்டியதாருந்தது ஒரு இரண்டு மாதம் ஒரு ஒரு மாத காலம் சரி சம்பளம் வர்ல அப்டிங்கம் போது நானும் என்னோட இன்னோரு தோழியும் வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டோ சரி வேண்டா இது வந்து நமக்கு செட்டாகாது அப்டின் சொல்லிட்டு
அடிமைத்தனம்தா தோழி இப்ப நெறைய இருக்கு உனக்கு விருப்பம் இருக்கா நீ இதுல செய்யி உனக்கு சம்பளம் வரு இல்லையா போ அதாவ்து ஒரு மாத காலம் சம்பளத்த புடிச்சுக்கிறாங்க
ம் ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க
இப்போ நம்ம அந்த ஒரு மாத சம்பளத்த புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது ஆனா நம்ம வந்து அந்த ஒரு மாத சம்பளத்துக்காக நம்ம பல்ல கடிச்சுக்கிட்டு வேல பாக்குற மாதிரி இருக்கு
ம் ஆமாங்க தோழி அதுதா இப்ப இரண்டு அப்புற அப்பமு வந்து அவங்க வா க்குறுதி குடுத்தாங்க நாங்க இரண்டாவது மாதம் வந்து குடுத்துருவோ அப்டிங்கற மாரி நா முதல் மாத சம்பளமே கெடைக்கலங்கும் போது இரண்டாம் மாதம் நா எப்டி வந்து வேல செய்வேன் சொல்ட்டு நா வேணான்னு சொல்லிட்டே ஆனா எங் கூட வேல பாக்றவங்க எல்லருாமே செரி ரெண்டாவது மாசமாவது வரு அப்டின்னு சொல்லி அவங்க இன்னு வேல பாத்துட்டுருந்தாங்க வேல பாத்துட்டு இருந்த செரி வராது அ அது அவ்ளோதா ஒரு நாள் வந்து திடீர்னு எல்லாத்துக்குமே மெயில் வந்துதாமா இந்த மாரி உங்கள எல்லாத்தயுமே நாங்க வேலைய விட்டு தூக்கிட்டோ நீங்க யாரு ஒர்க் பண்ண வேண்டா அப்டிங்குற மாரி அதுக்கப்பறோ சைபர் அவங்க கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்து அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து போச்சுங்க தோழி எதுலயுமே நா ஈடுபாடு பண்ணல ஒரு மாசத்தோட நம்ம ஏமாந்ததே போது
பேசுனதுல நெறைய விஷயங்கள நா தெரிஞ்சுக்கிட்டே இத பத்தி நம்ம அடுத்த கால்ல கண்டிப்பா பேசுவோ தோழி
ஓகே தோழி நன்றிங்க தோழி நன்றி